கேக்குது ஆ
ஆ அவ சொன்னா ஆனா நானா இருந்தா இவ்ளோ தடைகள தாண்டி நா வந்துட்ருக்கவே மாட்டே நீ வந்துட்ட செரி ஓக்கே மாமா வீட்டுக்கு ஆச பட்டு வந்துட் ட சிரிப்போ அப்டி சொல்ட்டு நானு விட்டுட்டே அப்டின்னா த போய்ட்டு போது ஒரு நாள் தான நானே அதுக்கப்றோ இங்க இருக்க மாட்ட அதுக்கப்புறோ மாடில போய் உக்காந்தன்னா வந்து கொஞ்ச அப்டியே போச்சி சுத்தமா டவர் இல்ல வேற என்னால யாரையுமே கா எப்டினா ஏ சிம்மே எனக்கு காட்டல அவ்ளோ டவர் இல்ல அப்டினா பாத்துக்கோ
ம்
யார்டயு பேசவு முல்ல சாட் பண்ண முல்ல ஃபோனும் வர மாட்டிங்கிது டே டே ஏ நெட்டு குற்றா இதுக்கு நீ போயே இருக்கலா இதுக்கு உன்ன அப்பயே வீட்டுக்கு இருக்கலாங்கறா டே யாரா நீ அவ ஹோஸ்டா பேசுவா செரியா நமக்கு வந்துட்டு கோவமே வராது அவ பேசுறப்ப காலேஜ் முடிச்ட்டா முடிச்சிட்டு இப்ப ஒரு பண்ணிட்ருக்கா காசா கிர காசா கிரான்ட் இருக்கில்ல
ஆ தெரியு ம்
அதுல சைட் இன்ஜினியரா இருக்கா வந்துட்டு நெட்டு குட்றா அப்டின்னா ஒண்ணு இதுக்கு நீ ஊருக்கே போய்ருக்கலா அப்டின்றா ஒன்னே டே என்னடா நெட்டு தான டா கேட்ட சோம்மா ஊர்ல இருந்து வந்து ஒக்காந்துக் கிட்டு நெட்டு குடு அது ஒரே இத குடு எனக்கு காஸ் எனக்கு எப்பயு நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோனா கால் பண்ணுங்க அப்டின் வீட்ல இருந்து சொல்லி வுடுவாய்ங்களா நம்ப் பண்ண மாட்டோ அது நம்ப பேய்கினே பண்ணாம இல்ல பட் ஊருக் போய்ட்டு எல்லாரையு பாத்துட்டு அதுல அப்டியே மறந்துருவோ அப்டியே போய் டீ குடிக்கிறது அந்த மாரி அப்டியே மறந்துருவோமா
ம்
எனக்கு கால் பண்ணி எடுக்கலன்னு எங்க அம்மா யாருக்கு பண்ணிருக்காங்க பாரு அவனுக்கு எங்க அம்மா கிட்ட நல்லா பேசிட்டு அத்த அத்தனு பேசிட்டு இங்க வந்துட்டு உங்க அம்மா கால் பண்றாங்க கால் பண்ணா உன்ட்ட குடுக்கணுமா அப்டிம்பா இப்ப நம்ம பேசிட்ருப்போ உன்னால பாரு எ நெட்டு போது எ சார்ஜ் போது இதுக்கு நீ ஊர்லயே இருந்திருக்கலாம்பா
நேத்திய அவனுக்கு ஃபுல் நம் நம்பளதா வம்பிழுத்துக்கிட்டே இருக்கணு இப்டிதா பண்ணிக்கிட்ருப்பா அவே
ஆ வால் பைய போல
வாலு பு ஓரளவுக்கு தா வாலு தா என்டடெய்னர் எங்க வீட்டோட என்டடெய்னர் அவரு
ம்
எல்லா பசங்களு நல்லா ஜாலியா இருப்பாங்க
அப்டியே டோட்டல் ஆப்போசிட் இந்த பக்கம் பாத்தீங்கனா
ஆ ஆ
ஆ எல்லா அப்டியே உர்ன்னு இருப்பாளுங்க நம்ம போய் பேசனா பேசுவாலுங்க இல்லனா மூஞ்ச திருப்பினு ம் அப்டின்ட்டு போவுங்க இப்ப ஏதா ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லா ஒரே மாரி ட்ரெஸ் போட்னுன் ஆசப் படுவல்ல ஒரே அ எல்லா பேசி அதுல்லா அதெல்லா ஆ ச தா நடந்ததே கெடையாது ஒரே ஒரு தடவ நடந்திருக்கு அதுக்கப்புறோ இன்னா பிரச் சன்னே தெர்ல திடிர்னு பேசவே இல்ல யாரு எகிட்ட நானு யாருட்டையு பேசல பே அ ஒரு மாரி சண்ட நம்ம பகையாளி மாரி ஆய்ட்டே ஏ பேசல இப்போ வரைக்கு தெர்ல இப்போ வரைக்கு யோச்சினு இருக்கே ஏ நம்ம அது பேசவே இல்ல அவுங்க அப்டின்னு தெரியவே இல்ல ரீசனே தெர்ல அந்த மாரி ஒரு குடும்ப இது டோட்டல் ஆப்போசிட்டா இருக்காங்க
இங்க அந்த மார்லா கெடையாது ரொம்ப பாசமா இருப்பாங்க எல்லா ருமே எங்க அம்மா கூட பொறந்தவங்க மொத்தோ ஆறு பேர் எங்க அம்மா சேத்து ஒரே ஒரு தம்பி எங்க அம்மாக்கு ஒரு அக்கா ஒரு தம்பி மிச்சோ மூணு தங்கச்சி
ம் ம்
எனக்கு வந்துட்டு இவ ஒரே மாமா பையனா அதனால எல்லாருக்கு இவ செல்லோ
ம்
எ சித்திங்கல்லர்ந்து எல்லாருக்குமே இவ ரொம்ப செல்லோ அந்த மாரி எல்லாருமே ஒரே மாரிதா பாப்பாங்க இப்ப எங்க வீட்ல இப்ப எல்லாமே பண்ணா சீனியாரிட்டிஸ் தா எக்ஸாம்புள் இந்த மேரே ஜ் அதலயே ஃபஸ்ட்டு அண்ணே அப்புறோ அக்கா அதுக்கப் அப்புறோ அவுங்க அதுக்கப்புறோ தா நீ அந் அந்த சீனியாரிட்டி இப்ப எல்லா வீட்லையு அப்டி பாக்க மாட்டாங்க பெருசா நீங்க ஒரு ஜாயின் ஃபேமலி
அது மட்டு நடக்குது அண்ணனுக்கு அப்புறோ எனக்குன் சொல்லி வச்சிருக்காங்க
அதா அவிங்க ஆடு வெட்றாங்களோ இல்லையோ நா வெட்ற எல்லாரு குடும்பத்தோட வந்துருங்க
எம்மா இன்னைக்கு நா எவ்ளோ வேலமா செஞ்ச செஞ்சி சப்பாத்தி போட முடியாம இது சேர் போட்டு ஒக்காந்து போட்ற
சப்பாத்தி தா நேத்தி நைட்டு அங்க சப்பாத்தி இப்ப வந்தா இன்னைக்கு இங்க சப்பாத்தி ஏன்டா இப்டி சப்பாத்தி போட்டு சாவடிக்கிறீங்க
சப்பாத்தி அவுங்க போட்டு குடுத்தா சாப்ட எவ்ளோ ஜாலியா இருக்கு மாவு பெஸ்ஞ்து நா தா உருண் பேட்டது நா தா போட்டது நாந்தா போட பாதோ வலிக்கிது நிக்க முடியில சேர்ருந்து போட்டு போவோ ஒட்னு இருக்க எங்க அப்பா வந்து கேக்கறாரு இதே மாரி கத்துக்கோ நல்லா மாமியாரு ஊட்ல போயி இது மார் சேர் போட்டு ஒக்காந்னுரு நல்லா பொண்ண வளத்திருக்கீங்கன் என்ன கேக்க போறாங்கன்றாரு வந்தது பாரு எனக்கு கோவோ எனக்கா கால கொடையிது நானா கைய கைய வேற ஒக்காந்துன்னு சப்பாத் திருப்ப முல்ல வாட்டோ இல்ல
ஹ ஆ
நா லோல் போட்டுனு இருக்கே அத பாக்காம நல்லா பண்ற ஒங்க அம்மா ஒங்க அம்மா எங்க ஒங்கம்மா எங்கனு எங்க அம்மாவ போய் திட்ட போதுரு
ஹும்
எங் அம்மாவ் ரெண்டு திட்டு திட்றரு அவ்ங்க அவர திட்டி வுட்டா அ முடிலன் இ ட்டு தர்தா சுட்டு குடுக்குத்தே பெரிய விஷ்யு சாப்ட்டு கம்முனு எனக்கு சப்போட் பண்ணாங்க பரவால ஜாலியாச்
இங்கே நம்ம வீட்ல எப்டி தெரிமா இப்ப நம்ம இங்க வீட் நத்த தாண்டி இனி பா சொல்னேனு பெரியம்மா சித்தி வீட்லலா நம்மளம் வேல வாங்க மாட்டாய்ங்க அதுதா வந்துட்டு நம்ளுடைய ஒரு ஆர்வத் ஆர்வமே சொல்ல போனா இப்ப நம்மள வந்துட்டு இத செய்யி அத செய்யி ப்ப அவ்ங்க சப்பாத்தி பண்றாங்கனா நம்மளோடைய கடம என்னவாருக்குனு ஒன்னு போட்டு எடுக்கனு இல்ல ஒன்னு தேச்சு தரனு நீ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா நம்ம எதுமே இப்ப நம்ம போ போட்டாலெனா நா பாத்துக்குற நீ போ‌ ன்றுவாய்ங்க அவுங்க நம்மகிட்ட அதிகபட்ச கேக்குறது சரி வா வந்துட்டே இது அதுக்கப் தாஹி இத எடுத்துக்குடு அந்த மாரி போ ட்ரீட் பண்ணுவாங்ளே தவர ஊருக்குெல்லா வந்திருக் க வீட்ல இருந்தாலு நீ வேல செய்னு அந்த இதுவே கெடையாது எங்கவீ நம்ப மிஸ் சரி நாதா பதினோரு மணி வரைக்கு தூங்குறனால தெரிஞ்சிருக்குனு ஒனக்கு எங்கம்மா செஞ்சி வச்சிட்டு ஸ்கூலுக் போன்
ஆ வரால்ல அதுதா சொல்றே நீங்க லக்கி நா அன்லக்கி ஆ ஒன்னு பண்ண முடியாத்
அதே ஏ தாய் அப்பய் நா நல்லா வள்த்துருக்கே அதனால அப்படி நீ நல்லா வளக்கல அதுதா நீ செ நீ செரியா வளக்கல ஜெனிலியா மாரி என்ன என்ன சரியா வளக்கல அந்த மாரி நினு
மி இவுங்களே வந்துட்டு ப்பு மெதுவா பண்ணோன்தா இப்ப நா ஆ இப்ப அம்மாவே கிச்சன்ல இருக்கும்போது அதா பண்ண வந்தா நா பாத்துக்குறே நீ போன்ருவாங்க பாத்தரங்கழுவ் போனாலு நா பாத்துக்றே நீ போ இப்பதா சொல்லிக்கிட்ருக்கே நானே இதனாலே வந்துட்டு என்னைக்காவ் செஞ்சி என்
போ எப்புடி சொல்ல மாட் ட்டாங்களா இப் எதுமே சமையலே கத்துக்ல மேரேஜ் அய் போனா கஷ்டமா இருக்கு அப்பல்லா சொல்ல மாட்டாங்ளா
அதல்லா அவுங்க சொல்ல மாட்டாங்க ஏனா எனக் தெரியு அங் அப் பா பண்ணிக்லா அப்ப நம்ம பண் அந்த மாதிரி அத சொல்றனே தெரியு பட் நம்ம பெருசா பண்ண மாட்டோ இதுதா ப்ரொசீரு இப்டிதா
ஆ
எ ஏதோ ஒன்னு ரெண்டு தெரிஞ்சப் ஆ அதேதா
ஆ
செய்யு செய்ய மாட்டேன்னுல்ல விட மாட்டாங்க அதுதா ஒனக்கு நீ பண்ண வேணா நீ போ
ம் ம்
அது அப்படியே பழகுனதுனால நானு இப்படியே பழகிட்டே
ம் இங்கலா போட்டு துணி தொய்க்ற மாரி பெரட்டி எடுக்குறாங்க ஹு தொங்க உட்டுறாங்க கொடில ஐயயோ பே காலைல் சம்ம வேல ஆ
தூங்கு டா
அப்டி படுத்த அந்த இவ்ளோ அவ்ளோ வேலயில கொஞ்சொ நேரோ வந்து படுத் படுத்தெ வச்சுக்கோங்க அப்ப தா வருவாரு படுத்துக்குனியா ஃபோன் நோண்ட பத்துக்குனியா அப்டின்னுவாங்க வுட்ண்ணே வந்துருவாங்க லைனா
பவெண்டா உ கூண்ட தெறக்கறதுக்கு அதா உ கூண்ட தொறக்கறதுக்கு எங்க அய்யா எப்ப வருவாருன்னு தெர்லயே
தெறக்குமா தெறக்காதா முடீனே தா இருக்குமா ஒண்ணூ
அது தெரிது இதுக்கு நா ஒரு நல்ல செனாரியா சொல்றே அவரு தெறக்க போவாரு உங்க ஃபாதர் அங்கேந்து வந்து அத ஏ தொறக்குற இந்தா டபுள் இந்தா இந்தா ரெண்டு சாவி இருக்கு ரெண்டுத்தையூ போட்டு டைட்டா பூட்டு
ஆப்பிடித் தா பண்ணுவாங்க ஆமா பண்ணக்கூடிய ஆளுங்க தா இவனுங்கலா
இன்னா ஸ்ட் இது வந்துட்டு கொஞ்சோ டேஞ்சரான கிளி அதனால நா இன்னூ ரெண்டு பூட்டு வாங்கிட்டு வரே இரு அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு தொறந்துறாத
ஆ வெள்ளவுட மாட்டாங்க எப்டியோ ஆனா கெஞ்சு கூத்தாடி போன வாரோ விடாம அ வம்பிழுத்து போய் வந்தே படத்துக்கு ஆனா நல்லாவே இல்ல அவ்ளோ கஷ்டப்பட்டு போனதுக்கு ஒரு நா போன நூறு சாமி படத் க்கு தா போலா அப்டின் நெனச்சோ நாங்க என்னா பண்ணே தெரில கான்சிட்டி அர்ஜுன் தாஸ் படமா அது நல்லாவே இல்ல மொக்கையாருந் கான்சிட்டி
கான் சிட்டியா
ஆ இன்னாமா ஒரு கான்செப்ட்டு என்னமோ திருட்டு பையனுங்க என்னன்னமோ திருட்டு வேல பண்ணி சம்பாரிச்சு உக்காந்துனுந்தா ஹீரோவே
ஓட் இது டார்க்குன்னு எதூ இல்ல
நானா சொல்ற ஃப்ரெண்டு கிட்டல்லா வெள்ள போயிட்லா பரல்ல காசு போனா கூடோ போது ஒரு பாப்கார்ன் கூட வாங்கி வெள்ளக் கூட போய்டா அப்டி இப்டின்ற எதுங்குமே எழுந்துருக்க மாட்டதுங்க காசு குடுத்த காசுக்கு பாத்துட்டு தா வருவேன்னுதுங்க அந்த படத்த பாக்றதுக்கு பாக்கமே இருக்கலா காசு போனா போது அவனயே வச்சுக்க சொல்லு வா போலான்னா வர்ல ஓட்டல்ல பிரியாணி காலி ஆயிடோ பிரியாணி காலி ஆயிடோன்னு நா கத்றே அய்யய்யோ வெள்ள வரும் போதல்லா மணி மூணாயிச்சி ஆனா பிரியாணி இருந்துது நாங்க போனவொன்னே பிரியாணி வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்ட்டவொன்னே தா அப்பா அப்போ வருது எங்க அப்பா கிட்டர்ந்து ஃபோனு எப்டி இருக்கோ எனக்கு நானே ஒரு பயந்தாங்கோலி எங்க அப்பா ஃபோன் பண்ணாலே கரெக்டா சொல்றது கூட பொய் மாத்தி மாத்தி கொட ஒளரிங் கெடப்பே லூசு மாதிரியே அவர் ஃபோன் பண்ட்டாரு சாப்புறோ தா இன்னான்னா ஆட்ரு பண்ணி சாப்புறீங்க தா கேட்டாரு லூஸ் ஸு மாரி நானு பிரியாணி சாப்றன் சொல்லிருந்தாலே முஞ்சிருக்கோ எங்க வீட்ல நா ஷவர்மா சாப்புற்றோ சாப்ட போறோ அப்டின் தெரிஞ் சாலே கழுவி ஊத்துவாங்க ஆனா நா ஆடரே குடுக்கல பாத்துன்னு இருந்தோ ஏன்னா அந்த டைமுக்கு ஷவர்மா போட மாட்டாங்கல்ல மூணு மணிக்குல்லா
ஆமா அ
ஆ ஆறு மணிக்கிட்ட ஆவுல்ல நல்ல ஷவர்மால்லா அவளுங்க பாத்து இருந்தாலுங்க சும்மா நாங்க இந்த அவுங்க் கேப்பாவோ கேக்க வருவாங்கல்ல அவுங்கிட்ட சவர்மா போடுவீங்களா சும்மா கேக்கறதா அவரு காதுல வாங்கிடாரு
ம் ம் ம்
கேள்வி கேக்கிறாரு அதுக்கு வேற எதனா வேற வேற எதுனா சாப்பட்லா டி அ இது இது சாப்பட்றதுக்கு அவரு வேற வ பேட் வேட்லா ஒன்னு சொல்றாரு வே இத சாப்பட்றதுக்கு நீ வேற எதனா சாப்பிட்லா என்னாது இது காச இப்டி தெண்டமா அழிகிறன்னு சொல்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷோ கத்துகத்துன்னு கத்துனாரு ஐய்யோ சாப்டமாட்ட இல்லல்ல இது இது சொல்லி சமாளிச்சுட்டு ஆளு ஒன்னா சார்ஸ்சுதா ஆனா கெடைக்கில பெருங்கொடுமை கடைசில ஏமாந்து தா நா சாப்பிடாதுக்கு வாங்கினு வந்தே இது மாறி இல்லன்னா நா நா ஒரு ஓட்ட வாயி நா எதுமே பண்ணுல்னாலு எதனா பேசி நானா திட்டு வாங்கிப்பே என்னா ரீஸ் சன்னே தெரியாது அது மாறி லூசு நானு நெக்ஸ்ட் கால் பண்றீங்ளா ம்